தோழி நல்லா இருக்கீங்களா நா நல்லா இரு நல்லா இருக்
மதிய உணவு சாப்பிட்டீங்களா
மதிய உணவு நல்லா அருமையா ரசிச்சி ருசிச்சி சாப்பிட் ட்ட இன்னிக்கி எனக்கு புடிச்ச சாதம் அழகா ஒரு வெள்ள சாதம் நல்லா வடிச்சு சுட சு இந்த நெய் போட்டு கிள்ளு சாம்பார் வச் ச்சு வெண்டைக்கா சாம்பார் வச்சு வெண்டைக்கா பொரியல் வச்சு ஒரு அப்பளோ வச்சுன்னு சாப் ட நெஜமா எனக் கு அவ்ளோ திருப்தியா இருந்ச்சி இன்னைக்கு சாப்ட்டது அரு ஆமா அது சா அதுதா அது மட்டு சொல்லிட்றது கிள்ளு சாம்பார் செய்றது தெரிமா உங்களுக்கு
தெரியு இருந்தாலு உங்க மெத்தட்ல சொல்லுங்க
ஒண்ணு இல்லப்பா இந்த ப பருப்புதா நார்மல் பருப்பு தொவரம்பருப்புதா தொவரம் பருப்பு நீங்க பாசி சிபருப்பு கொஞ்சோ ஒரு கை சேத்துக்குறதுனா சேத் துக்குங்க அது உங்களோட இஷ்டம்தா இதுல இதுல வந்து சின்ன வெங்காயோ ஒரு பதினஞ்சு ட்ருங்க நாலுப் பூண்டு அய் இது பூண்டு ஒண்ணு
ம்
போட்டுட்டு அ காஞ்ச மொளகா இல்லன்னாப் பச்ச மொளகா உங்குளுக்கு வந்து இதுல வந்து மொளகா தூள் சேக் க்கமாட்டே நானு அதனால ம் மொளகா மட்டூ போட்ருவேன் போட்டுட்டு அ சாம்பார் பொடி வேணும்ன்னா போட்ல்லா இல்லன்னா வேண்டா சாம்பார் பொடு போட்டுக்குங்க போட்டுட் ஒரு மஞ்சத்தூள் மட் டொ கொஞ்சமா மஞ்சதூள் மட்டு போட்டுட்டு குக்கர்ல ஒரு மூணு விசி ல் விடுங்க நல்லா மசிஞ்சிரு அது மசிஞ்சுட்டு தா நல்லா கடைங்கும் மோது தாளிக்கும் மோது மட் ட ப் பெருங்காயத் தூள் இருக் குல்லிங்களா அப்போ மட்டு நீங்க வந்து க வரமொளஹா ஒரு நாலஞ்சி சேத்துகுனு வெங்காயொ நல்லா வறுப்படன் நல்லா வறுத்து கடுகு போட் டுட்டு கருவேப்புல நல்லா ஒரு கொத் போண்ணு நறையா நறைய போட்டு தாலிப்ப வந்து வாசனையா கம கம கமன்னு க்கு அதப் போட்டுட்டு கொஞ் சமா கொத்தமல்லிப் போட்டு மூட்ருங்க மூடி வச்சுடுங்க இந்த பக்கொ வெண்டக்கா பொரியல் அத விட இன்னு அல் ட்டிமேட் டேஸ்ட் வந்து எது தெரிமா பீட்ரூட் பொரியல் ம் இன்னு சூப்பரா இருக்கு இன்னு அருமையா இருக்கு இன்னா அருமையா இருக்கு ஆமா இன்னா அருமையா இருக்கு ஒரு சின்ன ஊருகா வ ங்க ஒரு அழகா ஒரே ஒன்
பீட்ரூட் பொரியல் எப்டி செய்வீங்க சொல்லுங்க
பீட்ரூட் பொரியல் குட்டி குடுசா கட் பண்ட்டு செய்றவ்ங்க செய்றாங்க இன்னா துருவிட்டு செய்வோ போ மோஸ் லி நானு துருவி செய்வே கட் பண்ணி செய்யும் போது எப்டி செய்வன் னா சின்னச் சின்ன சாச்சாக் பண்ணிடுவ சாக்கிங் மிஷின் வச்சிருக்குற ஒன்னு அது குட்டி குடுசா சாக் பண்ணி ட்டு ஆ எண்ணெ வெங்காயொ இத தக்காளி சேக்க மாட்ட நானு ஆஃப் தக்காளி வேணுனா போட்டுக்லா உங்களோட இ ஷ்டந்தா அது தக்காளி வேணுனா போட்டுக்கலா இல்லனா வேண்டா காஞ்ச மிளகா அப் போட்டு இத கொட்டிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் தனியா தூள் உங்ளுக்கு வேணுனா போட்டுக்கலா அப்டில எங்க தித்திப் டேஸ்ட் தொடதா வேணுணா சாப்டலாம் அப்டியே சாப்டலாம் நல்லா கொஞ்சோ நேர அதாவது நறையா தண்ணி ஊத் ஊத்த கூடாது இதுல தெளிக்கணும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு சிம்ல வச்சுட்டு தண்ணி தெளிக்க தண்ணி வச்சு சொத சொத வேக வைக்க கூடாது இது கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு ஆஹ் சிம்ல மட் அழகா முறிச்சு ஆமா அதே திருப்பி திருப்பி போடுங்க அழகா வெந்துரும் அந்த டைம்ல நீங்க தேங்கா துருவி போட்டா சூப் பரா இருக்கு வெந்துட்ட பிறகு தேங்கா துரு போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கு
நான்வெஜ்ல என்ன மாரி நம் ரொம்ப செய்வீங்க அருமையா
நான் நான்வெஜ் பிரியாணி செமையா செய்வேன்பா பிரியாணி தான் கொஞ்சோ எக்ஸ்பர்ட் ஆயிட்ட இப் இப்போ கொஞ்ச எல்லாருமே எங்க விட் பிரியாணி தான் எப்பா கேட்டாலும் அம்மா வீட்டுக்கு போனாலும் பிரியாணிஸ் குடுங்க பிரியாணிஸ் செய்ங்க பிரியாணிஸ் செய்ங்க அதேதான் என்ன போனா ஒன்னு இல்லப்பா நா ரொம்ப அந்த மசாலா அதிகமாத் திணிக்க மாட்டேன் சிம்பிளா செய்வேன் ஆனா டேஸ்ட் நல்லா வரும் அந்த மாதிரி செஞ்சிடுவேன் என்னெனா ஃபர் ஒன் ஒன்னுல்ல இப்ப நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் மோஸ்ட்லி நான் செய்ய மாட்டேன் எனக்கு அதுல உடன் பாடு எது சீரக சம்பாள செய்வேன் இல்ல புல்லட் அரிசி செய்வேன் இல்ல பொன்னில செய்வேன் இந்த மூணுதுல தான் செய்வேன் எனக்கு அந்த மாதிரி அரிசில செய்யும் போதா கொஞ்ச நா சாப்பட
உம் நான் ஆமா அது அதுக்கு அதுக்கும் ஒட் ஒட்டவே ஓட்ட மாட்டிக்குது
ஆமா என்னஸ் செஞ்சாலும் பாருங்க அந்த டேஸ்ட் டே வரமாட்டேக்குது அதுல அந்த ஒரு மார் இப்பயே இதுதான் இருக்கு
அந்த அரிசியில தான் அந்த இது டிஷ்
என்னா தான் இந்த சீரக சம்பாள நீங்க செஞ்சு பாருங்களே தக்காளி சாதமே நீங்க தாள்சப் சூப் பறா இருக்கு அதுல அந்த ரைசே வேற மாரி தான் ஆமா
நல்லாருக்கும்
ஆமா நீங்க என்ன செய்வீங்க வீட் ட்ல அடிய சண்டேல
சண்டேஸ்ல வந்து பெரும்பாலும் மட்டன் சுக்கா செய்வே நானு ஒரு ரஸ் சோ வச்சு மட்டன் சுக்
அப்பா எனக்கும் அதே தான்பா மிளகு ரசோ இல்ல தக்காளி ரசோ தக்காளி ரசோ கொஞ்சோ தக் காளி அதிகமா தூக்கலா போட்டு மெளகு தட்டி போட்டு செஞ்சுட்டு இது சுக்கா மாரி சிக் கனோ இல்ல மட் டனோ செஞ்சுட்டு வச்சுட்டு நெஜமாவே எனக்கு பிரியாணி சாப்ட்டா கூட அவ்ளோ திருப்தி இருக்காது நாலே நாலு பீசு ஒரு பிஸ் யோ வச் கிட்டு இந்த ரசமோ இந்த கிள்ளஸ் சம்பார வச்சுட்டு சாப்டும்போது நெஜமாவே ஒரு மனசும் நெறயும்
ஆமா வீட்லவுள்ளவங்களும் ஒரு கொறயும் சொல்ல மாட்டாங்க இந்த சாப்பாட நம்ம அது குடுத்துட்டோம்னா என்னா மத்ததுலலாம் கூட இது பத்தல அதுயில்லன்னு சொல்லிருவாங்க இது வந்து இந்த மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா ரசம் வச் சுட்டம்னா நண்டோ அந்த இறால்ருக்கு பாத்தீங்களா அது யிதெல்லாமே செஞ்சு வச்சுட்டு அந்த ரசத்துக்கு மேச்சிங்கா வாயே தொறக்காம கம் - கம்முனுயெல்லாம் சாப்டு எந்த்- போயிருவாங்க இறால்லாம் பாத்தீங்கன்னா நல்லா
எனக்கு இறால் ரொம்ப புடிக்கும் ப்பா ஆனா யெனக்கு அது கிளீன் பண்ண வராது
அது யிப்ப வொர்க்குத்தான் கடயில வந்து காசு குடுத்தாவே அழகா கிளீன் பண்ணிதான் குடுத்துர்றாங்களே அது மாதிரி பண்ணிவ காசு கூட தா ஆனா குடுத்தா அழகா வாங்கிட்டு வந்துர்றாங்க யெங்க வீட்டுலல்லாம் லா வாங்கிட்டு வந்துருவாங்க
அப்பல்லாம் அம்மா செய்யும்போது எனக்கு தெரியாத வெக தக்காளி சட்னியிலே போட்டு குடுப்பாங்க அவ்ளவு நல்லாருக்கும் அது நல்லா சாப்டுவொம் எனக்கு எனக் அந்த இறள்ல மட்டும் பசங்க கேப் ப்பாங்க அம்மா கவாப் போட்டு குடுமா அதுலன்ட்டு அது ஒரு டைம் தான் செஞ்சிருக்கு அதிகமா இறல
அதாதா
கிளீன்க்கு அது கிளின் பண்ண தெரியாதுன்றது க்காக அது உள்ள இருக்கிற ஏதோ கருப் ப்பு மயர் நீங்களா மரகில்லேங்களா அத எஸ் ஆ என் தங்கச்சி நல்லா எடுப் பத நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுப்பா எனக்கு வந்து கொஞ்சோ ஒன்வாத கரெக்டா எடுக்க தெரியாது பிஷ்சு கூட வீட்டுல எல்ல நானே ரெடி பண்ண மாட்டே எல்லாமே கிளியர் பண்ணி எ ரெடி பண்ணி க எல்லா பா வெளியலந்து கழிவியே கொண்டு வந்து துருவாரு அப்புறோ நா வீட்டல வந்து மஞ்சத் தூள் போட்டு ரெடி பன்னி க்ளீன் பன்
ஆ ஆமா ஆமா பிஷ்கொழம்பல்லா நல்லா வெப்பீங்களா
விஷ்சு சூப்பர வேப்பே எங்வீட்டுகாரு நா செய்ற பிஷ் கொழம்பு ரொம்ப பு பிடிக்கு அதுக்கு நல்ல செய்ய அது ஸ் சூப்பரா சாப்டுவாரு
நல்லெண்ண ஊத்தி சின்ன வெங்காயோ செ போட்டாவே அது ஒரு தனி
ஒரே தண்ணி டேஸ்ட் தா எங்க அண்ணி வந் திருநெல்வேலிங் அவங்க அந்த சைடு வந் து ஒரு மாரி வருத்து செய்வாங்கொ
வறுக்றதுக்கு தேங்காய் அரேச்சு ஊத்து விடுறாங்க அதுல
தேங்க அரச்சு ஊத்துறாங்க ஆனா நல்லாதாங்க இருக் க்குது அது நம்ம பக்கோல்ல தேங்கா ஊ ஆமா தேங்கா ஊத்த மாட்டோ
ம்
ப அப்டியே செய்வோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க சின்ன சின்சா வெட்டிட் டு அந்த தேங்கா வ ஆ வ றுத்துறாங்க எண்ணேயில தக்காளி சின்ன வெங்காயயோ தேங்கா தனியா தூள் மொளகாத் தூளு போட்டு ஒரு மாரி ரொம்ப எண்ணெய்ல இல்ல கொஞ்சமா எண்ணெயில ஒரே ஸ்பூன் எண்ணெயில ஒரு மாரி கலக்கி வச் வச்சறாங்க அத அத எடுத்து மிக்சியில எடுத்துட்டு போய்ட்டு நல்லா அரச்சு ட்டு அரச்சிட் அது நல்லெண்ணல நெறைய ஊ த்தி அது வெங்காயம் போட்டு இந்த பேஸ்ட் அதுல போட்டு ஆ புளித்தண்ணி இருக்கு இல்லிங்களா இப்போ ஒன்னு ஒரு லிட்டரு புளித்தண்ணி வச்சு அது ஃபுல்லா ஊத்திட்டு அத கொதிக்க வச்சுட்டு ஆ அத கொத்தமல்லி போட்டு நல்ல கொதி வரு நல்ல வாச வரம்போது வெந்தயம் லாஸ்ட்ட வந்து முன்னாடி வெந்தயம் போட் றாங்க எண்ணெயில்ல போட்டுட்டு கொதி வரம் மோது நம்ப என்ன சொல்றோ உடஞ்சிரும் கொன்னநேரோ கொதிச்சுரு வந்து உடஞ்சிரும் சொ சொல்லுவோல மீனு அவுங்க அது உடயரதுக் இல்லங்க அது எப்டிதா செய்யறாங்னு தெர்ல அண்ணி போட்டுறாங்க பத்து நிமிஷம் சிம்முல வுட்டுட்டு அழகா வேக திருப்பி வச்சு வச்சுறாங்க அவ்ளோ தா அது ஒடயிறதே இல்ல அவ்ளோ பக்காவா
ஒவ்வொருத்தோங்க கை பக்குவம் இருக்கு அழகா செய்றதுக்கு பக்குவம் அந்த உடயாம அழகா எடுக்கு பாங்க ஒருத்தோங்க அப்டி திருத்திரியா எடு அப்டியே வச்சுருவாங்க நா பாத்திருக்கே பாக்கையிலயே சாப்புடுற ஆச
ஆமா ஃபஸ்ட் ஃபஸ்ட் மோது அப்படி தா பண்ணா உடைஞ்சிரும் அதுக்க அப்புற இருக்கு இருக்கு இருக்கு இது வந்து ஓரளவு கத்துக்கிட்டே நானு சேரி ம் நல்லாதா இருந்துச்சு ஒரு டைம் செ
ஆட்டுக்குடல் எல்லா நல்லா செய்வீங்களா
உம் அதுவு நல்லா பண்ணுவோம்பா எங்க அம்மா ஒரு மெத்தட்ல செய்வாங்கோ சூப்பரா இருக்கோ இங்க எங்க வீட்டில ஒரு பாட்டியம்மா ஒன்னு செய்வாங் அது பஸ்ட் வேக வச்சடுறாங்கப்பா வெறு மொளகாத்தூ சோ நா மட்டுமே செஞ்சே இங்க வெஞ்சதுல ஜாஸ் கூட எதுவு போறதில்ல வெறு மொளகா தூள மட் டு போட்டு எண்ணெயில போட்டு பெரட்டி வச்சிராங்க கொத்தமல்லி கவாப்ள போட்டு அவ்ளோ அருமயா இருக் குபா சாப்புடுறதுக்கு அது அந்த மாரி ஆமா அந்த மாரியே செய்றாங்க சாம்பார்குள்ள வச்சி சாப் புலா நல்லா இருக்கோ கிரேவி மாரி செய்றவங்களு செய்றாங்க வேக வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு தேங்கா கலக்காம ஒரு மாதி கிரேவி மாரி செய்வாங்கள்ள அஹ் அந்த மாரியு செய்றாங்க பெப்பர் அஹ் பெப் பெப்பர் போட் செய்றாங்களா அதுவு செய்றா அப்றா சாப்புறது அ அதுதா சொல்லினே போலா போங்க சாப்பிடுது நாவே டைம் போறதும் தெரியாத்
ஆயிரத்து எட்டு இருக்குது சமையல்லயே சமையல் கலை
கலை நெஜமாவே ஒரு கலைதாங்க அது அது இன்னாதா நீங்க நல்லா யோசி ப்பாருங்க பொம்பள கைல செய்யறத விட ஆம்பள கைல ஒரு டேஸ்ட்
ஆமா கண்டிப்பா எ பையே பிரியாணி அருமையா செய்வா
அதுதாங்க நல்லா நா யோசிச்சி பாத்தே தர் நீங்க நல்ல ஹோட்டல்ல கூட பாருங்க ஆம்பள செஞ் கிரேவி வைக்கிறதுல பொம்பள செஞ்சு வைக்கிறதுக்கு வித்தியாச இருக் எதுனா ஒரு சின்ன மிஸ்டேக் அதுல ஆயிடு பொம்பளைங்களுக் ஆம்பளை பசங்க வந்து பாருங்க நல்ல எல்லாப்டைய நுணுக்கமா செய்வாங்க
ஆமா அங்கேயே நின்னுகிட்டு கிண்டிக்கிட்டே கடக்குங்க அந்த வெங்காய தக்காளிய நல்ல கிரேவி இப்பதா வந்தோன தா கறியோ எது நாளுமே அவுங்க போடுறாங்க பிரியாணிக்கு ல்லா நல்ல கிரேவி வந்து அதுக்கு பரௌனிஸா ஒரு மாரி வருது அப்றேமேதா வந்து இந்த தயிர் ஊத்துறது அஹ் கொத்தமல்லித்தழ பு தினா எல்லா போடுறதுெல்லா அப்றேமே தா அவுங்க போடுறாங்க அதுக்கப் தா கறியை எடுத்து போட்டு தண்ணிய ஊத்தி வச்சு அதுக்கப்றோ இந்த அரிசியை போட்டு வைக்கிறாங்க வாசம் அப்பிடி வரு இந்த பசங்க செய்றது
ஆமாப்பா ஆமா ஆமா ஹா ஹா
வு இறால இருக்கட்டு எல்லாமே பாத் திங்கன்னா அந்த கிரேவி பதம் வந்து ரொம்ப வரணு நல்ல சுருள சுருள வ அந்த தக்காளிய வந்து அப்பிடியே மை மாரி வந்தர்ணு வந்ததுக்கப்பறந்தா வந் து இந்த எறால்லா போட்டு இது பண்ணா தண்ணி எல்லா ஊத்த வேண்டியதில்ல அந்த இதுலயே வெந்து அப்டியே சுர்ள சுர்ள லாஸ் ட்டா பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி தழைய அப்டியே பச்ச பசேற்னு அதுக் மேல தூவி உட்டு அந்த காப்பி கலரு க்கு அந்த
சாதத்துக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு நெஜமாதா வாய் ஊறுது போங்க நீங்க சொல்ல சொல்ல
ஆ ஒரு பைய இது மாரிதா பேசிச்சு அடுத்த தரவ நாங்க உங்க வீட்டு கெஸ் சொல்லிருங் க நா அட்ரஸ்ச சொல்லுங்க நாங்க எங்க குடும்பத்தோட வந்து தாலொ தொக்கு சாப்ட்டுருவோ அப்டின்னாங்க கண்டிப் போவாங்க
ஆ ஆமாங்க தோழி நன்றி தோழி ஸ்ன அருமையான ஒரு பதிவு குடுத்தீங்க அடுத்த இணைப்புல இன்னொரு ஒரு சுவையான ஒரு இதோட வாங்க கண்டிப்பா நன்றி நன்றி தோழி ஆ